பேசலாமா
ஆஹ் பேசலா மேடம் என்னா பண்ணிட்ருக்கீங்க
ஆ மேம் நா டிஃபன் ரெடி பண்ணிட்ருக்கே மேடம்
என்ன டிபன்
உப்மா மேடம் உங்க வீட்டு்ல என்ன டிஃபன் மேடம்
எங்க வீட்டுல காலையில இட்லி தோசை சாம்பார் சட்னி
ஆஹ் பொங்கல் எப்டி செய்வீங்க மேடம்
பொங்கலா காலைல எந்த மணிக்கு கேகறீங்களா இல்ல சக்கர பொங்கல் கேகறீங்களா மேம்
சக்கர பொங்கல் பஸ்ட்டு சொல்லுங்க அப்பற வந்து வெண்பொங்கல் சொங்க சொல்லுங்க மெளகு பொங்கல் சொல்லுங்க
ஓகே மேம் இப்ப பாத்தீங்கனா சக்ர பொங்கல் எப்டி செய்ணுனா அஹ் நீங்க உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்ளோ அத்தன பேருக் ஏத்த மாதிரி அஹ் அரிசி அளந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்பறோ அதுல தண்ணி ஊத்தி ஒரு அர மநேர ஒர் நாளைக்கு ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுல அந்த அரிசிய போட்டுகோங்க போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எறக்கின்னு எறக்கினதுக்கப்று தொறந்து பாத்தீங்ன்னா அரிசி வெந்திர்க்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டீங்ன்னா ரெண்ற டம்ளர் தண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்க வீட்ல இருக்கிறவுங்களுக் ஏத்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு குக்கர்ல வச்சு ஒரு நாலு விசில் வைக்கணு அதுக்கப்புற எறக்குனீங்கனா அரிசி நல்லா வெந்திருக்கு அது சாதமா மாறிருக்கு அதுக்கப்றோ என்ன செயணுனா நல்லா கரண்டி வச்சி கிண்டி உட்டுட்டு அது நல்லா கொழைற அளவுக்கு நம்ம கிண்டி விடணு கிண்டி விட்டதுக்கப்றோ சக்ரப் பாகுருக்கு இல்லயா வெல்லோ இருக்கு இல்லயா அத வந்து தனியா ஓ அடுப்புல காய்ச்சணு அஹ் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அத நல்லா தண்ணியா வர வரைக்கும் நல்லா பாகு காய்ச்சணு அதுக்கப்புற என்னப் பண்ணணுனா அதுல கொஞ்சோண்டு ஏலக்கா தட்டி போட்ணு போட்டதுக்கப்பறமா அத எறக்கி வச்சுட்டு இந்த ரைஸோட சேத்தா அந்த சக்கர பாலையு கொட்டி கிண்டி அஹ் நல்லா கொதிக்க வைக்கணு கொதிக்க வச்சதுக்கப்பறமா கொஞ்சோண்ட்டு அதுல உப் ப்பு போடணு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டதுக்கு அப்றமா நீங்க எறக்கி வச்சு நல்லா அத கிண்டனு கிண்டிட்டு முந்திரி திராட்ச உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையு எடுத்து நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுல கொட்டி கிண்டணு கிண்டி ஆர வச்சுன்னா உங்களுக்குச் க்கர பொங்கல் ரெடியாய்டு நீங்க எந்த மத்தெல்லமும் செய்வீங்க சக்கர பொங்கல்
ஆஹ் சரி தோழி நா சொல்ற நா வேகமா சொல்ற நீங்களு வேகமா பேசுங்க தோழி வந்து சக்கர பொங்கலுக்கு பச் பச்சரிசி தா பயன்படுத்துறது பச்சரிசிய ஆஹ் நல்லா ஊற வச்சுட்டோம்னா குக்கர்ல கொஞ்சு சீக்கிரமா வெந்துரு அது காக கொஞ்சு நேரோ ஊற வச்ட்டு குக்கர்ல ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அப்டிங்கிற விகிதத் துல குக்கர்ல வச்சுட்டு இன்னு ஒரு மூணு உசில் விட்டு எறக்கிட்டு அதுக்கப்புறோ வெல்லத்த பாகு காச்சி அதுல ஊத்தி கிண்டிட்டு ஏலக்கா தூள் போட்டு கிண்டிட்டு நெய்யில முந்திரி திராட்ச இதெல்லா வறுத்து ஊத்தி நெய்யி கொஞ்சோ அதிகமா ஊத்தி எறக்கணு அது மாரி பண்ணாக்கா சக்கர பொங்கல் நல்லா சுவையா இருக்கு தோழி
ஓகே நீங்க ஏலக்கா வந்து தட்டி போடுவீங்ளா இல்லன்னா அந்த தூளா இருக்குல்ல அத போடுவீங்ளா
ஏலக்கா தூள் போட்டா நல்லாருக்கு வாஸோ இருக்கு நல்லா
நீங்க ப்ரெஷ் ஆன ஏலக்காவெடுத்து அத நசுக்கி போடுவீங்ளா இல்லன்னா ஏலக்கா தூள் மட்டு போடுவீங்ளா கடைலே ரெடிமேடா விக்கிதில்ல அத வாங்கி
எனக்கா தட்டி போட்டாதா ல்லா லாஸ் சமா இருக்குன் சொல்லுவாங்க தோழி என்னோட ஃரெண்டு
நீங்க எப்டி போடுவீங்க
நா ஃப்ரெஷாதா தட்டி போட்றது
சரி ஓகே மம் அஹ் அடுத்தது வெண் பொங்கல் பேசுலாமா வெண்பொங்கல் எப்டி செய்றது அப்டின்னா அஹ் ஒருடன்னு உங்க வீட்ல எத்தன பேரு இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அரிசி அளந்து வச்சுக்கணு அளந்து வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தா அரிசிக்கி நீங்க மூணு டம்ளர் தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்தி ஊற வச்சிர்ணு ஒரு அர மண்நேரோ போல ஊற வச்சிர்ணு ஏனா அப்பதா சீக்கரமா அந்த அரிசி வந்து அஹ் வெந்து வரு அடி புடிக்காது ஏத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சு ஆஹ் அதா ஒரு அ அரிசி பான இருக்குலையா நம்ம சாதோ வடிப்போலையா அதுல வந்துட்டு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கனு கொதிக்க வச்சுட்டு இந்த அ சி எடுத்து போடணு வச்சு அரிசி எடுத்து அதுல போட்ணு போட்டதப்றோ ஒரு அர மநேரோ இல்லனா ஒரு முக்கா மநேருல அரிசி நல்லா வெந்து வரு வெந்து நம்ம என்ன செய்னுனா நல்லா கிண்டி சேத்து பாசிபருப்பு இருக்கு இல்லங்ளா ஊறி வந்துடும் அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா உப்பு போடணும் நம்ம டேஸ்ட் நம்ம டேஸ்ட்டு மாதிர உ ஆஹ் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு டேஸ்ட் பார்கக்கணும் டேஸ்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்ன ஹ மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில நல்லா வதக்கிட்டு அதுல எடுத்து கொட்டி கிண்டணும் கிண்டிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கு சைடிஸ் என்னன்ன வைக்கலாம் அப்படின்னா சாம்பார் வைக்கலாம் சட்னி வைக்கலாம் அஹ் பருப்பு சாம்பார் வைக்கலாம் இல்ன்னா தேங்காய் சட்னி கூட அதுக்கு வைக்கலாம் அஹ் நாங்க தேங்காய் சட்னி எப்படி பண்ணுவோம்னா அஹ் தேங்காவை நல்லா உடைச்சிட்டு அதை நல்லா திருபுவோம் திருவினதுக்கு அப்புறம் தேங்காய் பூ வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு அதுல பொட்டுக்கல போட்டு ஹ பச்சை மிளகாவோ இல்லை உங்களுக்கு காஞ்ச மிளகாவோ உங்களுக்கு தே டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் ஹ போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸில பஸ்ட் மிளகாய் மட்டும் ஒரு சுத்து சுத்திக்கணும் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல விட்டு ஒரு சுத்து சுத்திக்கணும் கடைசியாகும் தேங்காவ கொட்டணும் அஹ் அந்த தேங்காய் கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கூட நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்ட் கேட ஏத்த மாதிரியோ நீங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நீங்க கடைசியாக இறக்கும் போது நீ ரெண்டே ரெண்டு பூண்டு பல்ல மட்டும் தட்டி போட்டு நீங்க இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாருக்கும் அதை எப் எப்படி தாளிக்கணும்னா ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி கடுகு அதுல கொஞ்ச ஜோண்டு கருவப் ஹ போட்டு தாளிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்ப ஆப் பண்ணிட்டு கொஞ்ச ஜோண்டு பெருங்காய தூள் மட்டும் போட்டு இறக்கனீங்கன்னா சட்னி இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் வச்சு சாப்பிட் பக்கலாம் நல்லா இருக்கும் நீங்க எப்படி செய்வீங்க நீங்க பொங்கல்
வெண் பொங்கல் எப்படி செய்வேன்னா தோழி வெண் பொங்கல கூட பச்சரிசில தான் செய்யறது அதே மாதிரியே பச்சரிசிய கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல வச்சுட்டு பச்சரிசி கூடவே உம் பயசம் பயத்த பருப்ப சேர்த்து ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு குக்கர்ல வச்சு ஒரு மூணு விசல் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம்
வந்துருமா மூணு விசில் போதுமா அதுக்கு
போதும் தோழி மூணு விசில் போதும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் இல்லையா பச்சரிசி தானே சீக்கிரமா வெந்துரும் தோழி
நீங்க எவ்வளவு நேரம் மேடம் உற பிங்க
அரை மணி நேரம் ஊறவைப்பேன் தோழி
ஓ
இட்லி சாம்பார் வச்சா ஓ அது கூட பொங்கலுக்கு நல்லா இருக்கும் தோழி நான் சாம்பார் பத்தி சொல்றேன் அவங்களுக்கு தேவை இருந்தா குறிப்பு எடுத்துக்கோங்க
ஆஹ் ஓகே சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் மேம்
ஆஹ பைரம் இட்லி சாம்பார் கொஞ்சம் கம்மியாவும் சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல வச்சா நல்லா குழஞ்சி வந்துரும் பருப்பு அதனால நான் எ
அதே எவ்வளவு நேரம் மேம் நீங்க ஊர வைப்பீங்க
நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு காலு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம்
ஓகே நீங்க எந் எந்த ரேஷியோல மேடம் எடுப்பீங்க தோர பருப்பையு பைத்த பருப்பையு
இப்ப நூறு பருப்பு ஆ பைத்த பருப்பு எடுத்தாக்கா அதுல ஒரு பாதி அளவு துவரோ பருப்பு எடுப்பே
ஓகே
அந்த அளவுக்கு எடுத்து ஊற வெச்சு எ சின்ன வெங்காயோ போட்டா சாம்பாருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சின்ன வெங்காயோ நருக்கி ட்டி போட்டு தக்காளி பச்சமொளகா எல்லா போட்டு குக்கர்ல வெச்சுட்டு இது எறங்கி பெருங்காயோ மஞ்சத்து தூள் போட்டு கத்திரிக்கா உருளைக்கெழங்கு கேரட் இதெல்லா சின்ன சின்னதா அரிஞ்சி தனியா வதக்கிட்டு போட்டா நல்லாருக்கு கு இல்லன்னா கூட குக்கர்லயே சேர்த்து வெச்சுக்கலா சாம்பாருக்கு தேவ இருந்துச்சுன்னா குக்கர்லயே சேர்த்து வெச்சு ஒரு மூணுலேந்து நாலு விசில் விட்டு இறக்கி சாம்பார தாளிப்பு சொல்றே தாளிப்பு எப்டி அப்டின்னா கடுகு சீர கம் சிறிதளவு வெந்தயோ போட்டு தாளிச்சு ஆ எறக்கிட்டோம்னா எறக்க போம்போது கொஞ்சோமா புளி ஊத்தி எறக்கணு அது மாரி எறக்குனாக்க இட்லி சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
ஓகே நீங்க தக்காளி பச்ச மொளகாலா போடுவீங்களா
ஆமாம நம்ம குக்கர்ல வைக்கு போது தக்காளி பச்சமொளகா எல்லாமே சேர்த்துதா வெக்கணு பெருங்காயமு மஞ்சத்தூளு கூடவே சேர்த்து வைக்கணு
கே ஆனா மஞ்சத்தூள் போட்டா பருப்பு சீக்கிரமா வேகாதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா
அப்டி இல்லமா நா அப்டித்தா சேர்த்து செய்ய பெருங்க மஞ்சத்தூலோட சேர்த்துதா பருப்பு வேக வெப்பே நம்ம ஏற்கனவே ஊற வெச் ச்சறதுனால ஒரு விசில் விட்டாலே பருப்பு நல்லா வெந்து வந்துரு
ஓ ஓகே மேடம் நா இன்னைக்கு இதே மாரியே ட்ரை பண்ணி பாக்குறே நீங்க தக்காளி எந்த அளவு மேம் போடுவீங்க
ஆ தக்காளி ஒரு ரெண்டு மூன்று தேதாலே போது
ரெண்டு மூணு தக்காளி சேப்பீங்கா ஆ நன்றி தோழி